ஹலோ ஹலோ
ஆ சொல்லுங்க
கேக்குதாமா ம் ம் ஓகே
ம்
சொல்லுங்க என்ன பண்லா எனிதிங் டாபிக்
எனிதிங் டாபிங் ம் நம்ம டியூஷன் தா
நம்ம டியூஷன்தே டூஷ் நேத்தே நா டூஷன் இல்ல லீவ் வுடலானு நெனச்சே நேத்திக்கி
இன்னக்கி பாப்பாவு தம்பியு ஒரு டியூஷன் ஜாயின் பண்ண போறாங்க ஹிந்தி டியூஷன் போப்போறாக இன்னைலருந்து ஒரு மண் நேர என்ன ஒரு கொடும தெரியுமா நா ஒரு மண் நேரத்துக்கு முந்நூறுபா பே பண்ண போறே
இன்னி பரவால்யே முன்னூ ரூவான்றது
ஐய்யய்யோ இது கொஞ்சோ ஒருத்தவங்க நமக்கு தெரிஞ்சன்னால இந்த ரேட் சொல்றாங்க
ம்
ம் மித்தவங்களுக்கு எவ்வளவு சொல்றாங்க எனக்கு தெரியில அந்த க சிஸ்டர் சொன்னாங்க உங்களுக்கு தா இந்த சொல்றே ஏதாது ரெண்டு பிள்ளைங்ள சொல்றீங்கல்ல நம்ப வீட்டு பிள்ளைங்க தானே இது
ம்
அப்டின்னனால ஓகே அப்டின்னாங்க
இல்ல நா பரவால்லன் சொல்வே த்ரீ ஹண்ரட்ன்றது
பரவால்ல நா சில எடத்துலலா அ
ப்ளஸ் எக்ஸாம் வந்து ந எக்ஸாமு அட்டென் பண்ணணு அப்படின்னு போது என்னென்னா கோர்ஸ் ஃபீஸா வாங்கிற்றாங்க
ஆ
கோர்ஸ் ஃபீஸா வாங்கிட்டு ப்ளஸ் எக்ஸாம் ஃபீஸு
டவுட்டு சிஸ்டர் அ அவுங்க ஹிந்தி எடுக்றாங்க ஒன் அவருக்கு ஒரு த்ரீ ஹண்ரட் ஃபோர் ஹண்ரட் ஃபை ஹண்ரட்லேந்து சொல்றாங்க ஆனா இது இன்னானு டூ ஹவர்ஸ் டூ அண்ட்ண்ட் ஃப்ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்றே
ம்
இது போக அவங்களுக்கு ஹோம் ஒர்க்கே கம்பல்சரி மூணுலருந்து நாலு ஹோம் ஒர்க் சில நேர அஞ்சு ஹோம் ஒர்க் கூட வருவோ
ம்
கம்ப்ளீட் பண்ணி வெக்கிறோ நம்ம ஆனா நம்ம ஒரு ஆப் ஒரு ஆ ஐம்பது ரூபா கூட எட கூட குடுக்க மாட்றாங்க அது ஏன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு ஏதாவது தெரியுமா இதுல
நானு இதேதா சொல்லிட்ருக்கே நீ ரெண்டே ரெண்டே முக்கால் மூணு மண் நேர கூட உக்காறாய்ங்க அது சில நேரத்ல போன போட்டு நாங்க கொஞ்ச வெளில இருக்கே மேம் அதனால பாப்பா அது வரயு வீட் வீட்ல இருக்கட்டு பாத்துக்கோங்க கொஞ்ஜோ அப்படின்னு அவங்களுக்கு டிஃபன் வேற நம்ம சாப்டும் போது அவங்க என்னா பண்றது பாத்துட்டே இருப் பாய்ங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டிஃபன் வேற நம்ம செஞ்சு குடுக்கணு ஸ்நாக்ஸ் வேற
அ ஆனா மனசாட்சியோட பாக்கும்போது நம்மளா சாப்ட முடியாம இருக்கவு முடியாம இருக்கவு முடியல எங்களாலல்லா
ஆ ஒரு சில நேரலா பாத்தீங்கன்னா இவரு வீட்டுக்கு வந்துருவாரு பாத்துக்கங்க அந்த பைய வந்து உக்காந்துட்டே இருப்பாய்ங்க என்ன செய்யறது அப்ப என்னா பண்ணுவாரு அந்த பையனுக்கு எலைய போடு எல்லாரு ஒண்ணாவே உக்காந்து சாப்டலான்னுவாரு சரி அப்புறம் சின்ன பசங்கள்ல அப்புறம் என்ன பண்றது சரி வாங்க வாடா சாப்படுறா அப்படின்றது நேத்துல எல்லாத்துக்குமே வீட் ல முறுக்கு பசங்க எல்லாத்துக்குமே எல்லாத்துக்கு ஒரே இதா வச்சு சாப்படுங்கடா சாப்ட்டு முடிச்சு உக்காந்து படிங்கடா அப்படின்னே இருக்கிறதை நம்ம இப்டி ஷேர் பண்றோ ஆனா அவங்க என்ன பண்றாங் நம்மள வந்து வேற்றுமையா பாக்குறாய்ங்க
தோ அத அட்வான்டேஜா எடுத்துக்கறான்கா நம்ம ஒரு நாள் ஃபுட் அலோ பண்ணிறோ கொஞ்ச டேக்கேரா பாத்துக்கறோ அப்படின்னா அது ஆ ஈஸியா எடுத்துட்டு போறாங்க எட்டு மணிக்கு க்ளோஸ் பண்ற டைமிங் காட்லு நேத்துலா ஒருத்தவங்க எட்டு நா எட்டு அம்பதாயிருச்சு
உம்
வரவே இல்ல ஆ சரின்ட்டு ஃபோன் போட்டு வர சொன்னதுக்கு என்ன அவன் ஹோம் ஒர்க்கே முடிக்கல நீங்க எனக்கு ஃபோன் போட்டீங்க அப்டிங்குறாங்க ஏங்க அவன் வந்தது வந்து ஆறேகால் ஆறு அப்டி சம்திங்லதா வந்திருக்கா அத்தனைக்கு அவன் ஸ்லோவா எழுதுற பையன் இப்பதான் பேனால எழுதுற பையன்
உம்
ஓ எனக்கு அவுங்க கேட்டவுனே எனக்கு என்ன பதில் சொல்றதுனே தெர்ல
உம்
ஹஸ்பண்ட் வைஃப் ரெண்டு பேரும் சேர்ந்து வண்டியில வந்திருக்காங்க நா என்ன பேசுறது அந்த அக்கா வந்தா கூட நம்ம எதா கொஞ்சோ போல்டா பேசி க்கலா ஆம்பளை நம்ம போய் என்னத்த பேசுறது அப்டின்னு இல்ல மணி பாத்தீங்களா அப்டின் கேட்டேன் ஓ எட்டே முக்காலாச்சா அப்டிங்குறாங்க
உ உம்
அப்புறம் ஹோம் ஒர்க் எழுதுலேன்னு கூப்ட்றீங்களே அப்டிங்குறாங்க எப்பா அவன் ஹோம் ஒர்க் நைட்டு பதினோரு மணி வரைக்கும் உக்காந்து எழுதுவா அதுக்காண்டி நானு உக்காந்துட்டே இருக்க முடியுமா
அதான இல்ல அத புரிஞ்சுக்கவே மாட்றாங்க பேரண்ட்ஸு
இது எனக்கு வேற ஒரு கால் வந்துருச்சு ஒரு எட் டே கால் எட்ரைக்கு ஒரு வேற கால்லு அம்மா ரிலேஷன்ல இருந்து ஒரு கால் வந்து இருந்துச்சு நா அதுல பேசிக்கிட்டு இருந்தே ஆ ஸ்டூடன்ஸ்லா கொஞ்சோ கெளம்ப சொல்ட்டே ஏன் மக வந்து நா ஃபோன் பேசுறேன்னுன்னே அ விளாடப் போய்டா டியூஷன் பிள்ளைங்க கூட கொஞ்சோ விளாட போய்டா ஹோம் ஒர்க்கு வந்து எட்டு சென்டன்ஸ்ல நாலு சென்டன்ஸ் எழுதிட்டு நாலா அஞ்சா சென்டன்ஸ்ல இருந்து விளாட போய்ட்டியா அம்மா ஃபோன் பேசுக்கிட்டு இருக்காங்கள இனி நம்மள பாக்க மாட்டாங்கன் திருப்பி வந்து அவன கும்மு கும்முன்னு கும்மிட்டு ஏன்டா நா போன் ன்னா நீ இங்க எழுத மாட்டியா ஓ வேல எழுதுற வேலதான எழுதி வச்சிட்டு போய் விளாட வேண்டியதான எழுதவே இல்ல நா சொல் பனிஷ்மெண்ட் அதா நீ ஸ்கூலுக்கு போற வரைக்கு இது எழுதவே கூடாது இந்த நாலு செண்டன்ஸ்வோடே போ அஞ்சா செண்டன்ஸு ஸ்கூல்ல உனக்கு டைம் கிடைச்சா உக்காந்து எழுது இல்லையா இப்டியே காட்டு உங்க மிஸ்ட கேப்பாங்க எதுக்கு இவ்வளோ தூரம் ஹோம் ஒர்க் எழுதி பெண்டிங் இது மட்டும் ஏன் வச்சுருக்கேன் கேட்டாங்கன்னா எங்க அம்மா தா எழுத சொல்லலனு சொல்லு அதுக்கு காரணம் நா இந்த மாதிரி சொல்லு உனக்கு அப்பதா பனிஷ்மெண்ட் குடுத்தா மட்டும் தா நீ திருந்துவ அடிச்சாலு இனிமே திருந்த மாட்ட
உம்
அப்டின்னதுக்கு என்னம்மா ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா அப்டின்ட்டே இருந்தேன் இன்னைக்கு காலைல கூட கிளம்பிட்டா ஒரு ஒரு ஒரு டென் மினிட்ஸ் எனக்கு டைம் இருந்துச்சு அம்மா உக்காந்து நா ஜி கே எழுதிக்கவா பிளீஸ்னா முடியவே முடியாது தம்பி நீ ஜி கே போய் வீட்ல தா அங்க ஸ்கூல்ல முடிஞ் சா எழுது இல்லன்னா விட்ரு
உம்
இனிமே அப்டி விளாடமாட்டேமா பிளீஸ்மா பிளீஸ் நீ என்னன்னாலு பரவால என்னத்த நா மாத்திக்கவே மாட்டே அப்டின் நம்ம அந்த அளவுக்கு நம்ம பிள்ளைங்கிட்ட வந்து ரொம்ப கரரா இருக்கோ ஒரு ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோ ஆனா டியூசன் சன் வரவுங்க வந்து மெத்தனமா அத எடுத்துக்குறாங்க
அங்க பக்கத்துலதா நம்ம டியூஷன்ல ஒரு பொண்ணு இருக்கா ஒரு பொண்ணு ஒரு பையனும் எல்லா நல்லா வெளாடுவாய்ங்க எல்லாமே செய்வாங்க ஒரு அவசரத்துக்கு வந்து ஆ கொஞ்சோ இந்த கடைல வாங்கிட்டு வரியா பாப்பா அப்டின் பாப்பா வந்து கேட்ருப்பா போல அவ எதோ வேணுன் சொல்லிட்டு அதுக்கு அந்த பொண்ணு வந்து சொன்னாலா
ம் ம் ம் ஆ சொல்லுங்க்கா
லைன்ல இருக்கியா
கேக்குதுல
ஆ கேக்குதா
ஆ கேக்குது கேக்கு
ம் அதுக்கு அந்த பொண்ணு சொன்னாலா அக்கா எங்க அம்மா வந்து ஆ ஜ கடைக்ல்லா போகூடாது டியூஷன் தானே போறீங்க டியூஷன் போனா டியூஷன் மட்டு போங்க அப்டின் வந்து சொல்லிட்டாங்க அப்டின் சொல்லி சொல்ல சொல்லி சொன்னாலா பாப்பாட்ட
அ ஆ
நா வந்து ஏற்கனவே சொல்லிருக்கே அந்த மாரி சொல்லாத பிள்ளைங்ள வந்து அப்டிலா சொல்லாத அம்மா ரொம்ப அவசரமா அர்ஜென்ட் டு மா அப்டின் சொல்லி சொல்லிட்ருந்தா
அ ஆ
அது கொஞ்சோ கஷ்டமா போச்சு எனக்கு நம்ம வந்து நம்ம வீட்டு பிள்ளைங்க மாரி அதுகளு க்கு சாப்பாடு போட்டு ஸ்நாக்ஸ் குடுத்து அவுங்க வேற ஃபோன் அவுங்க வீட்ல தா ஃபோனே பண்ணுவாங்க எனக்கு மேம் இந்த மாரி கொஞ்சோ வெளில மீட்டிங் போய்ட்டு வந்தே மேம் அடிக்கடி மீட்டிங் போவாங்க ரெண்டு பேருமே நா மீட்டிங் போய்ட்டே மேம் ஆ அதனால கொஞ்சோ பிள்ளைங்க நாங்க வர வரயு அங்கயே இருக்கட்டு மேம் வீட்டு சாவி நாங்க எடுத்துட்டு வன்ட்டோ அப்டின்ல்லா ஃபோன் பண்ணுவாய்ங்க சேரி ஓகே நோ ப்ராப்ளம் இருக்கட்டு சொல்லிட்டு நா விட்டுடு நா விட்ருவே அப்ப இப்டி கேக்கம்போது நம்ம வந்து அந்த பிள்ளைகளுக்கு செய்யணுன் தோணாது பாத்தீங்களா நம்ம நம்ம நம்ம பிள்ளைங்கன்ற மார் தா நம்ம நெனைக்கிறோ அவுங்க சொல்லி அனுப்ச்சாங்களா அந்த புள்ள வந்து என்ட்ட சொல்ல வேற செய்யுது டியூஷனுக்கு தான போற டியூஷனுக்கு போனா டியூஷன ம ட்டு படிச்சுட்டு மட்டு வா வேற வேல எல்லா பாக்காத வெக்காத அப்டின் சொல்லி பேசனாங்ளா நம்ம என்ன அதுகள தண்ணி தூக்கி தண்ணி தூக்கு சமையல் பண்ணுனா சொல்ல போறோ நம்ம பிள்ளைகள
அய்யயோ ஒண்ணு சொல்லிற கூடாது
இல்ல நம்ம என்ன அப்டியா சொல்ல போறோ பிள்ளைல போய்ட்டு நம்மளுக்கு தெரியுல நம்ம புள்ளயுந்தா டியூஷன் போறாய்ங்க ம் எ பாப்பால்லா வந்து சொல்லு டான்ஸ் க்ளாஸ்ல்லா போனாங்ன்னா அந்த டான்ஸ் மேம் என்ன செய்வாங்ளா பப்ஸு அது இதுன் வாய்ன்ட்டு வருவாங்களா பாத்துக்கங்க வாங்கிட்டு வந்து முன்னாடி ஒக்கார வச்சுட்டு பப்ஸா தின்னுட்டு ஒக்காந்துட்ருப்பாங்ளா இது வந்தோனே சொல்லு அம்மா நாங்கல்லா சின்ன பிள்ளைங்க தானம்மா எல்லாரு ஒக்காந்துருக்கோ எங்க முன்னாடி வச்சு அவுங்கவாட்ல சாப்ட்டுக்கிட்டே இருக்காங்கம்மா நீங்க ஒண்ணுன்னா எல்லாத்துக்கு குடுக்குறீங்க அவுங்க பாருங்கம்மா எப்டி இருக்காங்கன்னு அப்டின் சொன்னா இப்ப நீ வந்து என்ட்ட கம்ப்ளைண்ட் பண்றேல அது மார்தானே இங்கெருக்க பிள்ளைங்க அங்கபோய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்டின்னே ஆமாம்மா அப்டினா நம்ம குடு இருக்குறத இருந்தா குடுத்துட்டு எல்லாத்துக்கு குடுத்துட்டு சாப்புட போறோ இல்லயா சாப்டாம இருக்க போறோ அவ்ளோதான விடு அதெல்லா யோசிக்க கூடாது அப்டின்னுவே
ரொம்ப இது பண்றாய்ங்க
ஆ எல்லாரு எ ஒரு மாரி இருக்க மாட்டாங்கல்ல அப்டின்னே ஆமாம்மா அப்டின் ஆ அது எப்பமே சொல்லு பப்ஸு முன்னாடி வச்சுட்டு பப்ஸு சாப்றாங்கம்மா கூல் டிரிங்ஸ் குடிக்கிறாங்க
அய்யோ அதெல்லா ரொம்ப பாவொங்க அதெல்லா அவுங்க பாவத்த சம்பாதிக்
ம் நீங்க பாப்பாமே பிஸ்கெட்டு பிள்ளைங்க முன்னாடி ஒக்காந் சாப்ட்டா குட நா திட்டுவே பாத்துக்கங்க
ஆ நாலா
ஆ ரூம்குள்ள போய் ஒக்காந் சாப்டு இது என்னா பழக்கோ
முன்னாடி பின்னாடி தா வருவாங்க நா பயங்க திட்டிட்டேருப்பே அதனால ஒரு நேரோ குடுக்குறகே அவாய்ட் பண்ணிருவே எதுக்கு தம்பி இத எதுக்கு அவைங்களயு போட்டு திட்டிக்கிட்டு இது வேண்டா அப்டின்னா மேரி
காஃபி போட்டாலு ரூம் குள்ளபோ ரூம் குள்ளப்பேய் ஒக்காந்து நீ மெதுவா காஃபிய குட குடிச்ட்டு மெதுவாவா ஆன பிள்ளங்க முன்னாடி ஒக்காந்து செய்யாத அது குட்டி பிள்ளங்களா என்ன பண்ணுங்க பாத்துட்டு ஒனே எனக்கு பசிக்கிது அப்டின்னுங்க பாத்துகுங்க
ஐயோ ரொம்ப சிரிப்பாங்க எனக்கு குடுக்க மாட்டே நாங்க சாப்ட கூடாதா
ம் இல்ல பசிக்கிதுன்னும்போது நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது பிள்ளங் கொழந்தைங்க வந்து பசிக்குதுன்னும்போது என்ன செய்ய முடியு
ஆ
அப்றோ அவிங்களுக் ஏதா ஒரு ஸ்னாக்ஸ தேடி எடுத்து குடுப்பே செரி பாவோ பசிக்கிதுன் சொல்லிருச்சிங்ளே அப்டின் சொல்லிட்டு நம்ம நம்ம அப்டி நம்ம பிள்ளங்க மாரி நம்ம பாக்குறோ ஆனா பேரண்ட்ஸ் வந்து பாருங் எவ்ளோ டிஃப்ரன்ஸ் பாக்குறாங்க அப்டின் ம் ம் ம் எனக்கு அதன ரொம்ப வெறுத்து போச்சி நா அந்த பிள்ளய ம் வீட்ல ஹால்ல ஊஞ்சல் வச்சிருப்போ நாங்க இப்ப அந்த பிள்ளைகள ஊஞ்சல குட கழ்ட்ட விட மாட்டே பாத்துக்கங்க வேணா அத்த ஊஞ்சல கழ்ட்ட வாத்த அப்டின்னு வா
அ
ம்மா தாயே நீ படிக்கிற வேலய மட்டுபோய் பாரு ஊஞ்சல கலட்றதுக்லா பிள்ளங்க இருக்கங்க நா பாத்துக்குறே அப்டின்றே
நானு இப்ப டியூஷன் இப்ப காலைல ஒரு கொஞ்சோ க்ளோஸா இருக்குரவங்கதா ஆன டியூஷனோட வர்றவங்க தா அவுங்கள்ட்ட பேசுன இந்த மரி பாப்பா ஹிந்தி டியூஷன் போ பொறாக்கா அதுக்கான்டி நோட்டு பேக் லா எடுத்து வச்சிட்டுருக்கே அப்டின்னு ஃபீஸ் எவ்ளோ எல்லா கேட்டாங்க அக்கா இந்த மாரி ஃபீஸ் சொல்லிருக்காங்க நானு ஒரு சப்ஜெ்ட்கே அவுங்க இப்டி த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சு பேசுறாங்க நா ரெண்டு மணி நேரோ எடுக்றே அப்டே ஏய் உன்னை வெழுக்க போறேன்ல நீ எவ எவன்டயாவது போய் எதையாவது கேட்டுட்டு வந்து என்னத்தயாவது சொல்லிக்கிட்டு இருக்காதல உன்கிட்ட டியூஷ அனுப்புறதே இதருக்கு இப்ப போனட்டு வந்து ஒரு ரேஞ்ச்ல இருந் ச்சி நிக்கி அந்தட அந்த ரேஞ்லந்து ஒரு அம்பொ ரூவா எக்ஸ்ட்ரா பண்ணிப்ப த்ரீ ஹண்ரடு ரேஞ்சிக் வந்தாச்சி
ம்
அ என்ப்பா நீ
ஆஷா த்ரீ ஹண்ட்ரட் தா வாங்குறீங்ளா எப்பமே
இல்ல இப்ப இந்த ரேஞ்ல தா இப்ப தா த்ரீ ஹண்ட்ரட் தேர்ட் ஸ்டாண்டர்ட்க்கு
ம் ம் நா எப்டி செட் பண்ணிருக்கே தெரியுமா
ஆ ஆ
கேஜிலேருந்து செவன்த் வரையுமே த்ரீ ஹண்ட்ரட் தா எனக்குலா குடுப்பாய்ங்க
ஆ ஆ
நா இன்னு ஸ்டார்டிங்ல இருந்து இதே தா வச்சிருக்கே இதே ரேஞ்சு தா கூட்டவுமில்ல கொறைக்கவுமில்ல
அ ஆ இங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஒரு நா என்ன ஒரு நா நீங்க வீட்டுக் பக்கதுலயே ரெண்டு ரெண்டு தள் வீடு தள்ளி டியூஷன் எடுக்குறாங்க
ம் ம்
ரெண்டு பேரு ரெண்டு பேர் ஒரு ஆளு அடுத்த ஒரு ரெண்டு பேரு அப்டியே எடுக்குறாங்க நா இந்த ஏரியா புதுசான ஆளு
ம் ம்
இப்போ மொத வந்து பிள்ளைங்க வந்து கொஞ்சோ உள்ள வரட்டு
ம்
அப்றம் எய்ம் பண்ணிக்கலா அப்டின்றனால ஃபர்ஸ்ட் ஸ்ட்டு வந்து கொஞ்சோ எல் கே ஜி யு கே ஜி க்குல்லா டூ ஹண்ட்ரட் ரேஞ்ல வச்சிருந்தே
ம் ம்
ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்தா டூ ஃபிப்டிக்கு வந்தே இப்ப தா கொஞ்சோ ப்ப இப்ப வந்து எனக்கு இது நாலாவது வருஷம் மூணா மூணாவது வருஷம் இது
இப்போ
அதனால ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு ரேட் ஆக்கிருவோ இனிமே த்ரீ ஹண்ட்ரட் தா அப்டின்னு ஒரு ரேஞ்சுக்கு வந்துட்டே
ம்
ஏ நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் ஆயிட்டா நம்மளயு தெரியுது சில பேருக்கு இந்த பிள்ள டியூ ஷன் எடுக்குற பிள்ள அப்டின்னு தெரிஞ்சிருக்கு அதனால
ஆனா எனக்கு இந்த வருஷம் நெறய பேரு இந்த மாரி இருக்காங்க என் பக்கத்துல இது மாரி இங் பக்கத்துல பக்கத்துல நெறய பேரு டியூஷன் எடுக்க ஆரம்ச்சிட்டாங்க இருந்தாலு நமக் போற புள்ளைங்க நம கிட்டதா வருங்க நம தெரியும்ல நம்ம எப்டி வச்சுருப்போ ஆ மத்த எங்கேமே போகாது
அந்த டென்த் படிக்கிற பையே பாத்தீங்கன்னா வேற எங்கயாவது போயிர்ருவா சரி போகட்டு வேற எங்கயாது போய் படிக்கட்டுனு நெனச்சே
வ்ளோ வாங்குவீங்க
ன்னப்பா
டென்த்க்கு
டென்த்துக்கு ஃபைவ் ஹண்ட்ரட்ப்பா எய்த்லயிருந்து ஃபைவ் ஹண்ட்ரடு
எய்தலயிருந்து அ
ஆமா எய்த்லருந்து ஃபைவ் ஹண்ட்ரடு் லெவன்த்து டுவல்த்துல சிக்ஸ் ஹண்ட்ரடு்
ம் ம்
அந்த மாரி வச்சுப்பே அதுதா அதே இந் தடவ ஒரு பொண்ணு கேட்டுச்சு அ டியூஷன் ஃபீஸ் அதேதானா அப்டின்னாய்ங்கே
ம் அ
அதேதா ஏ அப்டின்னே இல்ல ரெண்டு வருஷோ ஆச்சுல்ல கூட்டுவீங்க